வணக்கம் உங்களுக்கு கேக்குதா
ம் வணக்கம் அ வணக்கம் அத்தை சொல்லுங்க
என்ன எப்டிருக்கீங்க
ம் நல்லாருக்கேன் நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நானும் நல்லாருக்கே
ம் சரி சரி
உம் காலேலயே எதுக்கு கால் பண்ணேன்னா ஆ அன்னிக்கு நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம்ல
என்ன பேசிட்டு இருந்தோம் எனக்கு
நான் கூட வந்து எனக்கு கு நறைய உங்ககிட்ட பேசிட்டே இருக்கலாம் போல இருக்கு சுவாரஸ்யமா இருக்கு உங்க இப்ப பேசுனப்ப சொன்னேனே
ஆமா ஆமா சொன்னிங்க
ஆ அதனால தா நா வந்துட்டு காலைலயே கால் பண்ணிட்டே
அப்டிங்களா சேரி சேரி
ஆமா ஆமா எந்த்ரிச்சாச்சா நீங்க
நானா இல்லங்க நீங்கதா இப்போ காலைல எழுன்ச்சோன்னே மொதல் அழைப்பு கொடுத்துருக்கறீங்க ரொம்ப நேரம் நா படுத்துதா இருந்தேன் தூங்கி கொண்டு இருந்தேன்
அய்யயோ நான் உங்கள வந்து எழுப்பி விட்டுட்டேனோ
ஆ அப்படியும் சொல்லலாம்
ஒ ஓ போதும் அனா போதும் இதுக்கு மேலே நீங்க தூங்கி என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க
ஏன்னா ரொம்ப ஆடிட்டேன் என்ன செலக்ட் பண்றதுக்காக தா
என்னது என்னது
ஆ ஒடம்பு ஒரு மாதிரி ரொம்ப அஹ் சோர்வா இருக்கும்ல அத புத்துணர்ச்சியாக்குறதுக்கு தா
இல்ல நிங்க இவளோ நேரோ நீங்க புத்துணர்ச்சி ஆக்னதே போது
எனக்கு விழுங்க
ஆமா எதுக்கு நீங்க வந்து படுத்து புத்துணர்ச்சி ஆக்கணுன்னு நினச்சிங்கா கூட கொஞ்சோ தா சோர்வாகு
அப்டிங்ளா
ஆமா ஆமா உங்களுக்கு தெரியுமா இது
ஆ தெரியாதுங்க இன்னைக்குதா தெரிஞ்சி கிட்டே
செரி செரி தெரிஞ்சிக்கோங்க உங்களுக்கு மாம்பழம் பிடிக்குமாங்க
அமாங்க பிடிக்குங்க
அப்டியா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா
ம் புடிக்கு புடிக்கு
எனக்கு ரொம்ப பிடிக்கு நேற்று வந்து நாங்கள் எங்க அறையிலே வச்சி மாம்பழோ சாப்டோ
அப்டிங்ளாஸ்
என்ன ஒரு மாதிரி சுவையான மாம்பழோ
அ
ரொம்பவே வந்து அற்புதமாக இருந்துச்சி இதுல என்னன்னா நேத்து நாங்க எங்களோட கல்லூரி வகுப்புல வச்சு மாம்பழோ சாப்டோ
ஓகே
அதோட விடாம இங்க நம்ம அறைக்கு வந்து நாங்க எல்லாரு நறைய மாம்பழோ சாப்டோ
ஆ சரிங்க நல்ல சாப் என்னங்க நல்லா சாப்டு ஆரோக்கியமா சந்தோஷமாக இருங்க
ம் சேரிங்க ஆமா ஆமா
வேற என்ன
சொல்லுங்க
நானும் நேத்து நண்பர்களோடு வெளியில போயிருந்த வெளியில போயிருக்கும் போது அ ஒரு சுவையான தேநீர் குடிச்சோ அ
அ ஹ
தேனீர் குடிச்சோ அதுக்கப்ரோ மிளகா பஜ்ஜி சாப்டோ
உம் எனக்கு புடிக்கும்ங்க ஆனா இந்த உள்ள உள்ள மளகா மட்டு புடிக்காது கோனிரு
கோழி‌ ஃபப்ஸ்சு
அப்டியா
அது சாப்டோ அதுக்கப்ரோ அ யா ஆ அதுக்கப்ரோ என்ன சா அதுக்கப்ரோ ஒரு அஅ ஐஸ்கிரீம் சாப்டோ சாண்ட்வேஜ் ஐஸ்கிரீம்னு சொல்ட்டு ஒன்னு சாப்டோ அதுக்கப்ரோ வேற அதுக்கப்ரோ ரெட் வெல்வெட் அதாவது பிரெட் வெல்வெட் கேக்குன்னு ஒன்னு உண்டு அத சாப்டோ
ஆஹா
அ அதுக்கப்ரோ அங்க இருந்துப் கொஞ்ச நேரோ கழிச்சு இன்னோரு டீ கடைக்கி போனோ அங்க போயி முட்ட பப்ஸ்ஸு சாப்ட்டோ
ம் ம் சரி சரி இவ்வளவோ சாப்ட்டீங்னா வயிறு கலக்குல
இல்லைங்க நேத்து நல்லா
சொல்லுங்க ம் உங்களுக்கு எதுவு வந்து பின்னாடி சத்தோ கேக்குதா
ஆமாங்க ஆமாங்க
அ ரொம்ப கேக்குதா
ஆமா ஆமா ரொம்ப இல்ல பட் அனா நீங்க பேசுறது எனக் நல்லாவே கேக்குதுங்க
ஆ செரி செரி ஆ செரி அப்ப செரி நீ நெறையா பேரு வந்து நம்மள வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க
ம் புரியுது புரியுது
ஆமா ஆமா அதுக்கு தமிழ் வார்த்த என்னன்னு உங்களுக்கு தெரியுமா
இது பண்ணிட்டு இருக்காங்க
நம்மள வந்து தொந் ஆ தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க
ஓ ஓ செரி செரி
ஆமா எங்க போனாலு ஒரே சத்தோ எழுப்பிக்கிட்டே இருக்காங்க
ஆமா கண்டிப்பா கண்டிப்பா நீங்க ஒ ன்னு உங்களோட வீட்டிலயோ இல்ல ஒரு தனி அறையிலயோ இருக்கறது இல்லையே எல்லாரு சேந்து இருக் குற ஒரு விடுதியில தானே இருக்குறீங்க
அதுதா இப்ப கொஞ்சோ ப்ரச்சனையாவே
ம் ம் பரவால்ல பர
பரவால்ல
ம் ஒன்னு ப்ரச்சன இல்ல நம்ம அத பாத்துக்கலா
ஆ செரிங்க
ம் சரிங்க
வேற என்ன வேற நேத்து இவ்ளோவு சாப்ட்டுட்டு நைட்டு வந்து சாப்பாடு சாப்ட்டீங்களா எப்டி
ஆ நைட் வந்து ரெண்டே ரெண்டு தோச சாப்ட்டேங்க
ஓ சரி சரி
சாப்ட்டது போக நேத்து நைட் எல்லா நேத்து இரவெல்லா சரியா தூக்கோ வந்துச்சு சரியான தூக்கோ
ஓ
ம் பேசவே முடியில அந்த அளவுக்கு தூக்கோ வந்துச்சு அதுக்கப்பறோ நேத்து ஒரு வழியா ம் ம்
நா ஒருத்தவங்க கிட்ட பேசிட்டுதா அப்டியே தூங்குறதுக்கு போனேன்னா அவுங்க என்னன்னா பேசு பேசுங்கங்க
அப்டியா சொன்னாங்க
ஆமாங்க என்னத்த சொல்ல உங்க கிட்ட நானே ரொம்ப சோர்வா படுத்துருக்கே அவுங்களு ரொம்ப சோர்வ தூக்கத்துல தா இருக்காங்க எனக்கு அதே மாதிரி அவுங்க எப்டி இருக்குங்களோ அப்டிதா எனக்கு இருக்கு ஆமா எனக்கு நேத்து கொஞ்ச வழி வேற இருந்துச்சு செரிங்ளா
ம் செரி
இதுல வேற அவுங்க பேசு பேசுனாங்க நா என்னத்தங்க பேசுவே
சேரி விடுங்க உங்களால முடியாதுங்குறத அவுங்களுக் தெரியப்படுத்திட்டீங்கல்ல அ செரி செரி
அதுக்கப்பறொ கம்முன்னு இருந்துட்டாங்க நல்ல பையெ தா
அப்புடிங்ளா அது பையன்னா செரி செரி
ஆமா ஆமா
அ
ம் பிரச்சன இல்ல
செரிங்க செரிங்க
ஆமா பொதுவாவே எனக்கு வந்து அந்த பையன ரொம்ப புடிக்குந் தா
அப்புடியா ஓ சேரி சேரி நீங்க அந்த நீங்க அந்த பையெ கிட்ட மட்டுந்தா பேசுவிங்களா
ஆ ஆமா ஆமா ஆமா
அ வேற பையன்கிட்ட ஏ நீங்க பேசக்கூடாது
வேற பையன்கிட்ட பேச கூடாதுன்லா எனக்கு ஒன்னு இல்ல
அ
எனக்கு இன்னு அந்த மாதிரி எந்த பையனு கெடைக்கிலன்னு வச்சுக்கோங்களே
ஓ ஓகே ஓகே
நம்ம ஒரு ஒரு நட்பு வந்து வச்சுக்கிறதுக்கு ஏத்த மாதிரி எந்த பையனு நா இது வரைக்கு கி நா பாக்கல பாத்த பசங்க எல்லாமே ஒரு மாதிரி அ ரெண்டாவது நாள் மூனாவது நாள் இப்ப பாத்த ஒரு ரெ ரெண்டு மூன் நாள் கொஞ்சொ நாள்லயே அவுங்ள பத்தி ஒரு தவறான செய்தி என் காதுக்கு வந்துரு
அப்புடியா அப்புடி வேற இருக்கா பிங்கெ
அதெல்லா நெறைய பேருங்க
அ
இப்ப ஒங்களுக்கு தெரியாது இப்போ ஒரு கொஞ்ச நாளா கொஞ்ச நாளாலா இல்ல எங்க கல்லூரில இருந்து சென்னை வரைக்கு ஒரு வேல விஷ்யமா போயிருந்தாங்க செரிங்களா அங்க ஒரு பெரிய சம்பவொ நடந்துர்க்கு
அப்புடியா
அது நல்லா சுவாரஸ்யமான சம்பவொ
அப்புடிங்ளா நீங்
எனக்கு எ கல்லூரி வகுப்புலே எனக்கேங் அப்பதாங்க தெரியு
ஓ செரி செரி அ
என்ன நீங்க எனக்கே நேத்து தா தெரியு
அப்புடிங்களா
ஆமாங்க அது நல்லா செம்ம சுவாரஸ்யமா இருக்கு
ம் செரி அப்ப கண்டிப்பா அத பத்தி நா தெருஞ்சுக்கணுனு ஆசப்பட்றே ம்
அப்போ நா ஒங்ககிட்ட சொல்லியே ஆகணு சரி அப்டி சுவாரஸ்யமான ஒரு கத நான் இங்க வந்து இந்த கத யாரு சம்மந்தப்பட்டுருக்கா அப்டின்னா எ கல்லூரி வகுப்புல வந்து எனக்கு ஒரு ரொம்ப ரொம்ப
ஓ சரி
அந்த பையன்தா இதுல வந்து சம்மந்தப்பட்டுருக்கா
ஓ புரியுது புரியுது அதாவ்து உங்களுடைய தோழன்
புடிக்காத பைய எப்டிங்க தோழனா இருப்பா என்னங்க உங்களுக்கு அறிவு இருக்கா எப்டி
உங்களோட ஆண் தோழன் தானங்க அவரு
அதுதாங்க பிடிக்காத பையனா எப்டிங்க எனக்கு தோழனா இருப்பா
ஆனா உங்களுடைய முன்னாள் ஆண் தோழன் இல்லையா
அப்படிலா இல்லங்க
ஓ நா அப்டிதா நெனச்சே
நீங் ஒன்னு அப்படிலா ஒன்னு நெனைக்க வேண்டா
ஓ செரி செர்
ஆமா அந்த கதைய இப்போ வந்து நா ஆரம்மிச்சேன்னா அது முடியாது
ஓ உங்க ஆண்
கொஞ்ச நேரம் ஐயோ இந்த அப்படி இல்ல அந்த கத காலேஜ் கெளம்பலையா டைம் ஆச்சு ல்ல ஆ அதனால நாங்க வந்து அடுத் த அழைப்புல வந்து இத பத்தி நம்ம பேசலா
ம் கண்டிப்பா பேசலாங்க
கண்டிப்பா பேசலானா இப்போவே எனக்கு கல்லூரிக்கு வந்து நேரோ ஆயிடுச்சு
அப்டிங்களா
அப்டித்தா
சரிங்க
அதனால நா போய் கெளம்பனு
ஓ உன்னு நீங்க கெளம்பாம இருக்கீங்ளா
இல்லல்ல
ம்
அப்டி கெளம்பனாங்கன்ன இன்னு தேவையானதெலா எடுத்துட்டு கெளம்பனு அப்டி
புரியுது புரியுது அ எந்த பொருளையு மறந்துராதீங்க தேவையான எல்லா பொருளையு சரியான முறைல எடுத்து வச்சுட்டு பாத்து பத்தரமா போங்க
ஆ ஆமா பத்தரமா
ஆ இப்ப சாப்பாடு சாப்ட்டீங்களா
இல்ல இந்த போய்தா
ஆ போயிட்டு நல்லா சாப்புடுங்க என்ன சாப்புடுனாலு நல்லா சாப்புடுங்க நல்லா சாப் ட்டு ஆரோக்கியமா இருங்க நல்ல மகிழ்ச்சியா இருங்க
ஆமா ஆமா
நீங்க எப்போது நல்லா இருக்க என்னோட வாழ்த்துக்கள் ஆ சேரிங்க
ஆமா
நீங்க எப்போது நல்லா சந்தோஷமா இருக்க என்னோட வாழ்த்துக்கள்ங்க
ஆ சந்தோஷங்க
ஆ சரிங்க இப்ப நா ப்ப நீங்க போயிட்டு வரீங்கள அப்பய கெளம்ப அதுதா இப்போ உங்களோட
ஒங்களோட எடத்துக்கு நீங்க போற வேண்டிய எடத்துக்கு சரியான நேரமா இருக்கு
இப்ப வந்து நா ஆமா ஆமா இப்போ நா போயிட்டு வரே
ம் சேரிங்க போயிட்டு வாங்க நன்றி நன்றி ஆ நன்றி